ஹலோ
வணக்கம்பா
சொல்லுங்கா நல்லா இருக்கீங்களா கேக்குதாக்கா
ஆ நல்லா இருக்கப்பா நீங்க எப்டி இருக்கீங்க கேக்குதுப்பா எனக்கு கேக்குதுப்பா பசங்கல்லா நல்லா இருக்காங்களா கொழந்த
ம் நல்லா இருக்காங்கக்கா வேல எல்லா முடிச்சுட்டீங்களா
ஆ முடி
நல்லா இருக்காங்களக்கா எங்கக்கா அவ சாப்டவே மாட்டிங்குறாக்கா வீட் டுல ஏதாச்சு திங்க் பண்ட செய்ற மாரி சொல்லுங்களேங்க்கா உங்களுக்கு தெரிஞ்சது
ஆமா வெளில வாங்காத வீட்லயே செஞ்சு சாப்புடுற மாதியா ஆரோக்கியமா
ஆமாக்கா அந்த மாதிரி
சரி ஈஸியா செய்ற மாரி அந்த சிம்ளி உருண்டன்னு சொல்லுவாங்க கேழ்வரகு மாவு எள்ளுருண்டன்னு மா ரி
ஆ நா கூட சாப்ட்டு பாத்திருக்கேக்கா ஏ கூட இருக்கறவங்க ஒரு அக்கா குடுத்தாங்க பக்கத்து வீட்டு அக்கா ஆனா எபபடி செய்றதுன் நா மறந்துட்டே கொஞ்சொ சொல்றீங்களா
ஆ சரிப்பா கேழ்வரகு மாவு எடுத்து வெச்சுக்கங்க மொதல்ல
ம்
உங்களுக்கு எவ்ளோ மா எல்லுருண்ட வேணுமோ அந்த அவ்ளோக்கு எடுத்து வெச்சுக்கங்க அத வந்து நம் ம் அது வந்து நம்ப என்ன செய்யணு அப்டின்னா பஸ்ட் வேக வைக்கணு அந்த மாவ ஏன்னா பச்சையா குடுத்தா கொழந்தைக்கு வயிற்று போக்கு மாரி ஆகு
ம்
அதுனால ஃபர்ஸ்ட் அத ஒ தண்ணில தூள் உப்பு கலந்து கொஞ்சோ யோ கலந்து தண்ணிய உப்பு பதத்துல வெச்சிட்டு மாவு கேழ்வரகு மாவு இருக்கு இல்லியா அதுல தண்ணி தெளிச்சு கொஞ்ச அந்த மாவோட கலந்து இட்லி குண்டா இருக்கு பாத்தியா அ இ இட்லி குண்டா வெச்சு அத வந்து வேக வைக்கணு ஃபர்ஸ்ட் அந்த மாவ
ம் ம் வேக வெச்சுட்டு
ம் அத வேக வெச்சு எடுத்து ஆற வெச்சுட்டு வேர்க்கடல இருக்கு இல்லையா அந்த வேர்க்கடலையே நல்லா பொன்னிறமா வருத்து எடுத்துக்கனு பா வேற் கலிய பொன் நிறமா வரு த்து அத அது மா கொஞ்ச ஆற வெச்சிட்டு மேல இருக்கற தோல் எல்லா நீக்கிடுங்க நீக்கி ட்டு வெல்லொ பாவு கொஞ்ச பாவு இல்லன்னா வெல்லமே கூட எடுத்துக்லா வெல்லமே எடுத்துட்டு ஏலக்கா கொஞ்சொ ஏலக்கா ஒரு ரெண்டு மூணு ஏலக்கா வெல்லோ இத எடுத்து வெச்சுக்கங்க எடுத்து வெச்சுட்டு உங்களுக்கு தேவையா இருந்தா இந்த இது இருக்கு பாத்தீங்களா
எதுக்கா
ஆ இந்த பாதாம்லா சொல்லுவாங்க பத்தீங்களா
ஆமா பாதாம் முந்திரி வால் நட்ஸ்லா
ஆ அதையு சேத்திக்கிலா நம்ப இருக்கும் போது அத சேத்திக் குங்க இல்லன்னா நம்பளுக்கு அந்த வேர்க்கடலையே நல்லா சத்து வரு பசங்களுக்கு அது எல்லாத்தையு என்னா பண்லான்னா வேர்க்கடல மாவு அப்புறோ அந்த ஏலக்காய் இது எல்லாமே போட்டு ஒரல் தெரியும்ல
ஆ தெரியு கா
ம் ஒரல்ல போட்டு நல்லா இடிக்கணு அது நல்லா மூணுமே கலந்து வ ஒரு இதுவா வரு என்ன சொல்லுவாங்க கொஞ்சோ கட்டியா கெட்டியா வரு அந்த வெள்ளத்துல இருக்கிற பாகு உருகு நம்ம இடிக்க இடிக்க இடிக்க பாகாது கொஞ்சோ தண்ணி மாதிரி வந்து அந்த மாவு வேர்க்கடலை எல்லாமே நல்லா தூள் ஆயிட்டு எல்லாமே கலந்து அந்த லட்டு மாரி உருண்ட புடிக்கிற பதத்துக்கு வரவே என்ன பண்ணணுனா போட்டு உரல்ல போட்டு இடிக்கணு
ஆ ம்
இடிச்சிட்டு அத எடுத்து வச்சு குட்டி குட்டியா உருண்ட புடிச்சு வச்சு குடுத் தீங்கன்னா பசங்க அந்த இனிப்பு சுவைக்கு நல்லாவே சாப்டுவாங்க
ம் இனிப்பாவு இருக்கு சத்தாவு இருக்குக்கா
சத்தவு இருக் ஆமா அது கூட அது நம்ப அத அலங்காரப்படுத்துறதுக்கு மேல முந்திரி நெய்ல கடவே நெய்ல வறுத்து அது மேல வெச்சு குடுத்தோ இன்னு அது கொஞ்சோ அந்த தட்டு வரிச எல்லா வைக்குவோ பாத்தியா அதுக்கெல்லா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அழக அலங்கார பொருள் மாரியே இருக்கு
ம் நல்லா இருக்குக்கா நீங்க சொல்றது நா செய்யறே அதே மாரி நா எப்டி செய்வேன்னா இ ஆ பருப்பு எல்லா போட்டு செய்வாங்க இல்லையா
ஆமா
கருப்பு உளுந்து வச்சு செய்வாங்க இல்லையே நம்மக்குமே அது இடுப்புக்கு ரொம்ப வலுவு கா பெண்களுக்குமே அது மாதவிடாய் நேரத்துல அதிக ரத்தப்போக்கு இருக்கு இல்லையா
ஆமா
அதுக்கு ரொம்ப அந்த டைம் வயிறு வலிக்கிறதுக்கு இடுப்புவழிக்கிலா ரொம்பவே சத்தானதா இருக்குகா இது கருப் பு உளுந்து போட்டு கருப்பு உளுந்து கொஞ்சோ வறுத்துட்டு அத நல்லா அரச்சிட்டு
ம்
இது நாட்டு சக்கர இல்லன்னா பணம் வெல்லோ கொஞ்சோ சேத் த்துக்கலா இனிப்பு கொஞ்சோ கம்மியா இருந்தா நல்லா இருக்கு நெய் கொ ஆமா நெய் கொஞ்சோ விட்டு உருண்ட மாரி புடிச்சு வச்சுகிட்டு தேனமு ஒண்ணு ஒண்ணு சாப்பிடலா காலையில ஒண்ணு சாயந்திரம் ஒண்ணு சாப் டா அது ரொம்ப நல்லதா இருக்குக்கா
ஆமாப்பா பெண்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இது இல்ல எனக்கு இது பாரு தெரியவே தெரியாது நல்லா இருக்குப்பா இது கூட எ பொண்ணுக்கு செஞ்சுகுடு
நா எனக்கு இப்டித்தாக்கா எங்க அம்மா செஞ்சு குடுப்பாங்க
நா எ பொண்ணுக்கு செஞ்சு கொடுக்குறேன்ப்பா
செய்யுங்ககா நல்லா இருக்கு ரொம்பவே உதவியா இருக்கு ஏனா ஸ்கூல் போற பசங்களுக்கல்லா படிக்கிறதுக்கல்லா ரொம்ப டயடா இருக்காங்க இல்லையா இந்த டைம்ல ரொம்பவே ஆமா வீக்கா ஆயுடுறாங்க கொழந்தைங்க அதனால படிப்புல கவனம் செலுத்த முடில ரொம்பவே கஷ்டப்பர்றாங்க அந்த மாதிரி அவுங்களுக்கு சத் தான பொருளா கொடுக்கலாகா அந்த மாதிரி அந்த டைம்ல வந்து அவுங்களுக்கு எப்டி சொல்றது காலையில ஏஞ்ச உடனே பழம் அந்த மாதிரி குடுக்கலா கருப்பு பேருச்சமழொ‌ இருக்குல்லயா அதுவு குடுக்கலா கா அதுவ்மே கொஞ்சோ இதுவா இருக்கு அவுங்களுக்கு
இடுப்புக்கு வந்து இடுப்பு எலும்பு விலா எலும்புக்லா நல்லது ஆ ம் ஆமா எ பொண்ணுக்கு செஞ்சு குடுக்குறேம் பா இது மாரி நல்லா இருக்கே இந்த ரெசி இல்யா செய்யும் போதே
கீரையு சூப் மாரி வச்சு குடுக்கலா அதுவுமே இரும்பு சத்து அதிகமா இருக்குல்லயா அது ரொம்ப நல்லதுக்கா
ம்‌ சரிப்பா சரிப்பா நானுன்ன செய்து குடுக்குறே இதெல்லா எனக்கு தெரியாது இப்ப நீங்க சொன்னப்றொந்தா தெரியு நல்லாருக்கு இதெல்லா அந்த இது கருப்பு உளுந்து சொன்னீங்க பாத்தியா அது செஞ்சு நம்ப வச்சுக்கின்னா கெட்டு போகாத பொருள் இல்ல அதெல்லா
ஆமா ஏ நெய் போர்றோல்ல நம்ம வறுத்து அரச்சிட்டோ இல்லயா
ஆமாமா
அனால அது ரொம்ப நாள் வரு பத்து நாளை கிட்ட அப்பிடி இருக் குன் வச்சுக்கோங்களே
ஆமாமா அதே மாதிரி அந்த போ அரிசி மாவுல செய்வாங்க பொரி விளங்காய் உருண்டை அப்டின் சொல்லி ட்டு ஒரு உருண்டை அத் ம் ஆ சொல்றம்ப்பா அதுவு அது மாரிதா கெட்டு போகாது எப்டின்னா புழுங்கல் அரி சி இருக்குல்லியா
ஆமா
அந்த புழுங்கல் அரிசிய பஸ்ட்டு நம்ப வறுத்துக்கனும்ப்பா நல்லா அது வாசன வர வரியு வறுத்துக்கனு அந்த செவந்து வரனு அது அத வறுத்து எடுத்துக்கனு அடுத்து கொப்பற தேங்கா கொப்பற தேங்காவ வந்து சின்ன சின்னதா கட் ப துண்டு பண்ணி எடுத்துக்கனு அதுக்கப்றோ வேர்க்கடல வேர்க்கடலிய வறுத்து எடுத்துக்கனு அதுக்கப்றோ கல்ல பொட்டு கடல இருக்குல்லியா அந்த பொட்டு கடலியு வறுத்து எடுத்துட்டு
ம்
இதெல்லா இன்னா செய்னுன்னா பஸ்ட்டு அந்த வறுத்த எடுத்து அரிசிய ஆற வக்கிறோம் பாத்தியா ஆற வச்சிட்டு நம்ப வெளில போயிட்டு ஒரு அ மிஷின்ல குடுத்து அரச்சிக்லா இல்ல அப்டின்னா நம்ப மிக்சி இருக்குல்யா வீட்ல
ஆமா
அதுல இந்த அரிசி வறுத்த அரிசியு அப்றொ ஏலக்கா ஏலக்காவியும் போட்டு நல்லா தூள் பண்ணிக்கனு தூள் பண்ணிட்டு அத ஜலிசி எடுத்துக்லா ஜல்லட வச்சு த ஜலசி எடுத்து வச்சுட்டு பாகு காச்ச ரெடி ஆகிட்னு வெல்லோ தேவையான வெல்லொ எடுத்து வெல்லத்த பாகு மாரி பண்ணி அந்த பாகு வந்து எப்டி வர்னு அ ப்டின்னா ஆ ரொம்ப கம்பிப்பதொ வந்துடுச்சு அப்டின்னா பொரி வெளங்கா உருண்ட ஒட எ கல் எடுத்துதா ஓடைக்கனு அது மாரி ஆயிடு
ஆ ஆ
பாகு கொஞ்சொ எலம் பாகு பதத்ல எடுத்து பாகு அந்த பாகு பதோ எளம் பாதோ பதோ வந்த உடனே அந்த மாவ கொட்டி நல்லா கிண்டுணு மாவ கொட்டி அது நல்லா கிண்டம்போதே கல்லக்கா வேர்க்கடல இருக்கு இல்லியா வேர்க்கடல வறுத்து வெச்ச பொட்டுக்கடல தேவையான அவளோ கொஞ்சோ நெய் போட்டுக்கலா நம்ப நெய் போட்டுட்டு கொப்பர தேங்கா இருக்கு இல்லியா ரொம்ப நல்லது அது இந்த கொப்பர தேங்கா இதெல்லா போட்டு நல்லா கலாரி மிக்ஸ் பண்ணிட்டு அந்த சூடு சூடு இருக்கும்போதே டக்கு டக்கு டக்குன்னு உருண்ட புடிச்சு வச்சிருணு என்ன அது ஆறிடு ச்சின்னா உருண்ட புடிக்க முடியாது அத ஒரு மாரி பிதர பிதிரியா போயிடு
ஆ ஆ சரிங்கக்கா
ஆ இது மாரி செஞ்சு வச்சோ அப்டின்னா கெட்டு போகாது சாப்புறதுக்கு நல்லா இருக்கு பசங்களுக்கு அந்த வேர்க்கடல நெய்யெல்லா போடுறதுனால ரொம்ப நல்லது தேங்கால்லா வயித்ல இருக்ற புண்ண ஆத்து கொப்பர தேங்கால்லா
ஆமாக்கா நல்லதுதாக்கா நானு செஞ்சு பாக்றக்கா நாளக்கே செய்றே எப்டி இருக்குனு செஞ்சி சாப்டு பாத்துட்டு சொல்றேக்கா
ம் சரிப்பா அப்றம்பா கொழந்தைக்கி சாப்பாடெல்லா ஊட்டிட்டீங்களா
ம் ஊட்டணுக்கா அவுங்களுக்குதா செஞ்சே பருப்பு சாதோ செஞ்சே
காய்ங்க போட்டு ஏதாது செஞ்சு குடுத்தீங்களா இன்னைக்கி
ம் ஆமாக்கா தொவரம்பருப்பு பைத்தம்பருப்பு கொஞ்சோ கொஞ்சோ போட்டுட்டு
ஆ
மெளகு ஜீரகோ போட்டு தாளிச்சு பூண்டு மெளகு ஜீரகோ கறிவேப்பில கொத்தமல்லில்லா கொஞ்சோ கொஞ்சோ போட்டு தாளிச்சிட்டு
ஆ
அது கூடவே பருப்பு போட்டுட்டு சாதோ கொஞ்சோ போட்டுட்டு பிர்க்கங்கா இருக்குல்ல
ஆமா
ஆ அது இப்பத்துல இருந்தே நம்ம குடுத்தாதா அவுங்க சாப்புடுவாங்க அதெல்லா நார்ச்சத்து உள்ள உணவுக்கா அதெல்லா குடுக்குணு கொழந்தைங்களுக்கு அந்த பீர்க்கங்காவு பீர்க்கங்கா அப்றோ எம்பொண்ணுக்கு கேரேட்ப்ரோ கொஞ்சோ புடிக்கு ரொம்பௌ சாப்புடுவா விரும்பி கேரேட்டு உருளக்கெழங்கு கொஞ்சோ கொஞ்சோ போட்டக்கா சின்ன சின்ன கெழங்கு ஒன்னு ஒன்னு போட்டு குடுத்த
பரவால்லப்பா நல்லா காய்ங்கல்லா கொழந்தைக்கி ஊட்டி இப்பருந்தே பழகற ரொம்ப நல்லது அதெல்லா
ஆமாக்கா அத நல்லா வேக வச்சி மசிச்சி குடுக்குணுக்கா இல்லனா ஜீர்ணோ ஆகாதில்லியா நல்லா வேகவச்சி மசிச்சி குடுக்குணு
ம் நல்ல பழக்கம்பா அது பசங்களுக்கு கொழந்தைகளுக்கு குடுக்கறது இப்பருந்தே இன்னொரு இன்னொரு கா போனு எனக்கு இணைப்புல வருதுப்பா நா கட் பண்ணிக்கிறேப்பா ந நா நன்றிப்பா